ஹலோ
சினிமா பேஸ்லா
ஆ பேசலா சிஸ்டர்
ஆ எனக்கு வந்து எப்பவுமே சூர்யா ஜோதிகா தா ரொம்ப புடிக்கு அப்றொ இப்போ நைன்டிஸ்ல வந்து அப்டியே அஜித்து சூர்யாவ ரொம்ப புடிக்கு பட் அஜித்மூவிஸ்னு பத் தா ரெட்டஜடவயசு காதல் மன்னன் காதல் கோட்டை இந்த மூவிஸ்ல்லா ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக்கு
ம்
அப்புற வந்துட்டு அஜித் வந்து கியூட்டா இருக்கன்னா அந்த வாலி மூவிலதா செம்ம கியூட் இப்ப எப்ப அஜித் அப்போ அவ்ளோ புடிச்சதோ அஜித் இப்ப வந்து அவ்ளோ புடிக்காது அந்த ஆர்ஸ்டையிலு எல்லாமே ஆமா எல்லா ஆமா எல்லா மாறிச் ஆக்டிங் ஓகே ஆக்டிங் ஓகே அனா செம்ம க்யூட் கியூட் கியூட் அப்டினு பாத்தானா வாலி படத்துல சான்ஸே இல்ல
ஏ ஏ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ஸுல்லா சொன்னே பாத்தீங்களா அதுங்களுக்கெல்லா பாத்தீங் ன்னா அஜித் தா ரொம்ப புடிக்கு அவ்ளோ ஒரு அழகா இருக்கா அப்டின்னு சொல்லுவாங்க அதுங்களுக்கு அவளு தா ரொம்ப புடிக்கு ஆனா எனக்கு அப்பெருந்தே இப்ப வரைக்குமே எனக்கு விஜய் தா
ஓ செரி செரி செரி
செரி விஜய் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த மாரியே தா இன்னமு இருக்கா
ஆ ஆ ஆ
ஆ இதே அஜித் வந்து பாத்தீங்கன்னா அத மெயின்டன் பண்றது இல்ல இந்த பாடிய மெயின்டன் பண்றது இல்ல இப்ப விஜய் வந்து பண்ற மாரி அஜித் பண்றது இல்ல அத் அப்ப அந்த டைம்ல கம்பேர் பண்ணையல வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹேண்சம் ஹீரோனா அஜித்து ரெண்டாவ்து ஹேண்சம் ஹீரோனா சூர்யா
ஆ
சோ சூர்யா கூட இப்ப ஓகே மெயின்டென் பண்ணிட்டு தா இருக்கா ஆனா வந்து அஜித் மட்டு இத பண்றதில்ல அஜித்து அவுங்கள மாரி
ஹோர் ஸ்டெயிலு தா அவ ஒடம்பு மே ஒடம்பு எல்லா கூட ஓரளவுக்கு ஓகே ஆனா ஹார் ஸ்டய்லு அத ஃபேஸ் கட்டே மாறிடுச்சு சொல்லப்போனா அந்த இதுவே மாடிடுச்சு எப்டி சொல்றது இப்ப பாத்தீங்கன்னா சூர்யா சிங்கம் திலே எவ் எவ் எவ்ளோ எவ்ளோ இயர்ஸ்ஸு ஆயிடுச்சு சிங்கம் பட வந்த ஒரு டென் இயர்ஸ்ஸுக்கு மேல இருக்கு இப்ப கருப்பு மூவில பாத்தீங்கனா கருப்பு மூவி வந்திருக்கு தெரியுங்களா அந்த மூவில அப்ப எப்டி இருந்தாரே அப்டியேதா இருக்கா ஓய் எவ்ளோ க்யூட் டு அந்த மெயின்டெனன்ஸ்ஸு எப்டி எப்டி மெயின்டென் பண்றதுன்னு தெரியில அ எல்லாமே அவ்ளோவு க்யூட் ஹேர் ஸ்டைல் இருந்து எல்லாமே க்யூட்டு பாடி எல்லாமே க்யூட்டு
ஆனா அஜித் அத பண்றது இல்ல அதா
ஆமா
அது இல்லாம அஜித் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஸ்சூஸ் இருக்குது அவ்ருக்கு சர்ஜரி பண்ணுன து பேக் சைடு ஃபுல்லா சர்ஜரி சோ ரொம்ப ஸ்டெயின் பண்ண முடியாது அஜித்தால இப்ப நடிக்கிறது தவே இருந்தா கூட நடிக்கிறதே பாத்திங்கன்னா ரொம்ப ஸ்டெயின் பண்ண முடியாது
ஆ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஆனா நீங்க பாத்துருப்பீங்க அந்த சூர்யா ஜோ வந்துட்டு எக்சசைஸ்ஸு வீடியோஸ் ஸெல்லா நெறய பாத்துருப்பீங்க எவ்ளேவு இதோ பண்றாங்க எனர்ஜிடிக்கா ஆ ஆக்சுவலி எனக்கு பேரியடிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க ஒடம்பு எலைக்கிறக்காக நானு ஏதாவ்து பண்ணணு பண்ணணுனு நெனைப்பேங்க ஆனா பண்ணவே முடியாதுங்
இப்ப அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்பறோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கா
ஆ ஆயிருக்குது நா ஒன் நாட் ஃபோர் இருந்தே இப்ப வந்து பிப்டி நைனு
அப்டியா அதனா அது அந்த மாரி பண்ணுறது சில பேர் வந்து ஆபத்துன்னு சொல்றாங்க
ஆபத்துனு சொல்றாங்க இது கவுர்மெண்டட் கிட்ட அப்ரூவ்ட் வாங்கிங்க எங்க டாக்டர் பண்ணிரு காங்க ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல தா பண்ணியிருக்கோ ஆ கவர்மெண்ட் கிட்ட அப்ருடு வாங்கிட்டுதா இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு தொடந்து ஒரு ப்ராப்ளம் ஆ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அதனால என்ன நெஞ்சு வலிச்சுட்டே இருந்துச்சா அதனால என்ன சொல்லிட்டாங்க அந்த கொழுப்பு வயித்துல ரொம்ப கொழுப்பா இருந்துது ரொம் ப குண்டா இருந்த அந்த கொழுப்பு எல்லா சேத் இதா அந்த நெஞ்சிக்கு மேல தல்றதுனால தா அந்த நெஞ்சி வலி வந்துட்டே இருக்குன்ட்டு வீக்லி வீக் லி இ சி ஜி ஸ்கேனிங்கு அப்டியு போம்போது ரொம்ப அமௌண்ட் ஆயி ட்டே இருந்துச்சி அப்றோம் யோசிச்சிட்டு தா அப்றோம் ஒரு பெரிய டாக்டர் கன்சிடர் பண்ணிருவோ என்ன தா ஆகுது அப்டின் பாத்துரலா அப்டின் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி கவுர்மெண்ட் கிட்ட அப்ரூவ்ட் வாங்கிட்டு தா இந்த சர்ஜரி பண்ணது ஆக்சுவலி டொன்ட்டி கேஜி பிஃப்ட்டின் கேஜிக்கெல்லா பண்ண மாட்டாங்க இந்த மாரி எக்ஸஸ் வெயிட்டு ஒனக் ம்பு என்ன ஏ ஏன் வந்து இந்த ஏ இ ஏ என்ந்து வந்து ரொம்ப முடியாம நடக்கறக்கு முடியாம உக்காந்து எந்திரிக்க முடியாது மூச்சி வாங்கறது இந்த மாரி எல்லா நறையா ப்ராப்ளம் ஸ் இருந்தா மட்டுந்தா அதுவுமே ஒரு டூ மந்த்ஸ் டயட் குடுப்பாங்க குடுத்ததுக்கப் பறம்தான் வந்துட்டு அவுங்க இது பண்ணுவாங்க
ம்
ஆ அப்புறந்தான் வந்து சர்ஜரிக்கே பிளான் பண்
அந்த டூ மந்த்ஸ் அவுங்க குடுக்கறது அந்த பாடி அக்சப்ட் ஆகுதான் பாப்பாங்களா
ஆமா ஆ அக்சப்ட் ஆகுலனா டா ஒடம்பு கொறையுதா அப்டின் பாப்பாங்க ஆக்சுவலி அவுங் குடுக்காதக்கு மின்னாடியே நா வேற பாக்க கலர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டுருக்கீங்க இல்ல கலர்ஸ்ஸு அப்புறம் வந்துட்டு இந்த மாரி வேற வேற பக்கலா டயட்டு அந்த மாரி எல்லாம் பண்ணிருக்கே டாவோ சம்திங் எதோ ஓழ ஆ அது எதோ ஒரு ஹெல்த்து ட்ரிங்க் குடுப்பாங்க அங்க போயி அந்த ட்ரிங்க் குடிச்சாதா சா ஒடம்பு கொறையும் அப்
நானும் ஃபேட்டா நானு ஃபேட்டாதா இருக்கே நா வந்து பேங்களூர்ல இருக்கமோது நா பேங்களூர்ல இருந்தன் ஆ அப்ப வந்து பாத்தீன்னா நீங்க சொன்னீங்க இல்ல இந்த எனர்ஜி டரிங்க் குடுக்குறாங்கன் சொல்லி எங்க ஹவுஸ் ஓனரே வந்து பாத்தீங்கன்னா அவுங்க அந்த இதா பண்ணிட்டு இருக்கறாங்க எப்ப பாத்தாலு போர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நா இது பண்ணவே மாட்டன் செரி போலா அப்டின் சொல்லிட்டு நானும் போன போயிட்டேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் போன த்ரீ மந்த்ஸ் போம்போது ஃபர்ஸ்ட்டு மந்த் வந்து பாத்தீங்ன்னா ஃபைவ் கேஜி வெயிட் வந்து ரெடியூஸ் ஆயிருச்சி
பரவாயில்ல நா அப்டி போயி எனக்கு எதுவுமே ஆகல
ஆ அந்த ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்பஸ்ட்டு சாப்ட மாட்டன் சோ அவுங்க குடுக்கற அந்த டிரிங்கு தா சாப்பணும் லன்ச் மட்டும் நான் எடுத்துக்குவன் நா வந்து செவன் தாட்டிக்கு நா வந்து ஆபிஸ்க்கு கெளம்புனு செவன் தாட்டி நா வீட்ல இருந்து கால் செவன் தாட்டி செவன் பாட்டிக்குள்ள நா லெப்ட் ஆனாதா நாம்ம மெட்ரோ வந்து பாத்தீங்கினா எயிட் ஓ கிளாக் நா மெட்ரோ டிரைன புடிச்சாதா நா ஆபஸ்கு கரைக்ட் டைமுக்கு போ முடியும் அப்போ நா அப்ப வீட்டுக்கு அவுங்க வீட்டுக்கு போனா அங்கே ஒரு ஹாஃப் நவர் ஆயிரும் சோ செவன் ஓ கிளாக்கே நா போகணும் செவன் ஓ கிளாக் நா போயிட்டு அங்க டிரயின்க்கு அதும் அவுங்க குட் நா போனதுக்கப்புறம் தா அவுங்க பிர்ப்பேர் பண்ணுவாங்க ஏனா யாரும் வர மாட்டாங்க நாந்தா ஃப்ஸ்ட்டு
ம்
சோ அவுங்க பிர்ப்பேர் பண்ணிட்டு பஸ்ட்டு ஹாட் வாட்டர் குடுத்துட்டு அதுக்கப்பற பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அத நா குடிச்ட்டு நா போயிடுவேன் எனக்கு ரொம்ப டயட் ஆக ஆரம்பிச்சது என்னால எல்லாத்தையும் விட்டுட்டன் ஏழு மணிக்கு வீட்ல கெளம்னா நைட் நா வீட்டுக்கு வரது
ஆமா நானும் நானும் ஃபீல் பண்ணிருக்கன் அது வேற அது வேற இது வரல
காசுக்கு வேற போயிட்டு இருந்த எனக்கு சிக் ஸ் ஓ கிளாக் ஆஃபீஸ் முடிஞ்சி ஆ நா என்னோட லொக்கேஷனுக்கு நா வறதுக்கு
என்ன ரெஸ்ட் ரூம் வேற அடிக்கடி வருந்தான அது
அது அது எனக்கு ஒண்ணும் தெர்ல எனக்கு ஒன்னும் அது தெரியில கும் வறது எனக்கு தெரியில அப்போ வந்து செவன் ஓ கிளாக் நா வந்துட்டு மறுபடியு மெட்ரே ஸ்டேஷன் வந்து என் பைக் எடுத்துக்கிட்டு நா கிளாஸக்கு பேய்டுவே செவன் தேர்ட்டிக்கி கிளாஸ்க் போயிட்டு நா வீட்டுக்கு வரம்போது நயன் தேர்டி ஆயிடு சம்டைம் நா வரும்போது என் ஹஸ்பண்ட் தூங்கிடுவாரு
ம்
சம் டைம் தூங்குற ஸ்டேஜ்ல இருப்பாரு நா வந்து அப்ப ரொம்ப டயர்டா இருக்கு அந்ததுலே எனக்கு வெயிட் கொறஞ்சுச்சான்னு எனக்கு தெரில இப்போ ஆனா ஃப்ஸ்ட்டு மந்த்து வந்து ஃவைப் டே ஃவைப் ஃவைப் கேஜ் ஜி ரெடியூஸ் ஆயிர்ச்சு நாங்க அந்த ட்ரிங்க்கு குடிக்க வந்து எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு சோ அத குடிச்சோன்னே எனக் னார் அது அந்த டைம்க்கு எனக்கு ஆனது ஒரு எப்டி ஒரு ஒன் வீக் மேல இருக்கு அப்போ அவுங்க சொன்னாங்க இ இந்த மாரி ப்ராப்ளம் இருக்றவுங்க இத குடிச்சாங்னாலே அவுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டூ த்ரி டேஸ்சு இந்த மாரி ஆய்டுன் சொன்னாங்க அதே மாரி எனக்கு ஆச்சு எனக்கு ஆச்சு போச்சு அப்புறோ வந்து செகண்ட் மந்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ் கேஜி ரெடியூஸ் ஆச்சு பாத்தீங்ளா அதுக்கப்புறோ அது ஸ்டேபிள் ஆகல ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்ன்னா ஃபைவ் கேஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கோ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்ன்னா இன்னைக்கி இன்னைக்கி பாக்கும் போது வந்து ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஒரு எயிட்டி கேஜி இருக்குது அப்டின்னா நாளைக்கு பாக்கும்போது வந்து பாத்தீங்னா ஒரு செவன்டி இருக்கு நாள மறுநாள் பாக்கும்போது எயிட்டி ஃபைவ் இருக்கு சோ இப்டி இருந்துச்சு நா கேட்டே ஏதுக்காக இந்த மாரி ஸ்டேபிள் இல்லாம இருக்குது அப்டின் சொல்லி ந கேட்டுட்டே இருந்த அப்ப வந்து அவுங்க சொன்னாங்க இல்ல ஃபஸ்ட்டு அவுங்க வந்து என்ன பிரைன் வாஷ் பண்ணது மார்னிங் இந்த வந்து ரெகுலரா குடிச் சிட்டு வந்தா வெயிட் லாஸ் ஆகு அப்டின்னு அதுக்கப்புறோ என்ன சொன்னாங்க மறுப் படியு நைட் வந்து வந்து பண்ணனு அப்னா அவ்ளோ அவ்ளோ பண்ற அளவுக்கு நம் ரிச்சஸ்ட்டு ஃபேமிலி கெடையாது சோ அவுங்களுக்கு வந்து மந்த்லி வந்து பாத்தீங்ன்னா செவன் தௌசண்ட் பே பண்ணணு இந்த மார்னிங் ட்ரிங்க்குக்கு சிஸ்டர் இருக்கீங்ளா மார்னிங் ட்ரிங்க்கு செவன் தௌசண்ட் அப்ப வந்து நைட்டுக்கு வந்து பாத் தீங்னா அதே மாரி நீங்க இந்த ட்ரிங்க் குடிக்கணு அதுக்கு வந்து நாங்க குடுக்க மாட்டோ சோ நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கணு அப்னா ஒரு ஸ்மால் சைஸ் ஒரு ஹண்ட்ரட் எம் எல் பாட்ட டப்பா பாக்ஸ் மார்தா இருக்கோ அந்த ஒரு பாக்ஸ் மட்டுமே டூ தௌசண் அபோ
ஆ ஆ
அந்த பாக்ஸ் எத்தன் நாளைக்கி வரோ ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்கக்கு தா வரு ஒன் வீக்குனே வச்சுக்கங்க ஒன் வீக்குக்கு வச்சா ஒரு ரெண்டாயிரம்னு வச் சா வச்சா கூட நமக்கு வந்து பாத்தீனா வந்து ஃபோர் வீக்ஸ்கு எவ்ளோ வருது எய்ட் தௌசண் வருது எயிட் தௌசண் ப்ளஸ்சு இவுங்களுக்கு ஒரு ஏழாயிரோ
ஆ
பதினையாயிர ரூபா நா வாங்கற சம்ப்ளோ அப்டியே அங்க போய்ரோ அப்புறோ நா வந்து என்ன பண்ண முடியு என்னத்த வச்சு வாடவ் குடுக்கறது ஏன்னா இப்ப நார்மலா வில்லேஜ் சைடா இருந்தா கூட ப பரவாயில்ல பெங்களூர்ல எல்லா பாத்தினா எல்லாமே காஸ்ட் அதிகமா இருக்கோ
ஆமா காஸ்ட் அதிகம்
சோ அவரோட சேல்ரிய வச் சி என்னோ என்ன வீட்டுக்கு ரெண்ட்டு குடுக்கணு எங்க ரெண்டு ஃபுட்டு எக்ஸ்பனஸ் இருக்குது அதுக்கப்புறோ எனக்கு வந்து என் காரு வண்டிக்கி பெட்ரோல் போடனு மெட்ரோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது சோ எல்லாமே இருக்குது அப்ப எல்லாத்தியு யோசிகனு நா அப்ப சொ சொன்னா எனக்கு நா பிரெக் அப் பண்டே வேண்டா சோ நா அத ப்ரேக் அப் பண்ணிக்கிறே அப்படின் சொல்லிட்டே இல்ல நீ இது வந்து இத என்னது பஸ்ட் அவங்க ஸ்டாடிங்ல சொல்லல எல்லா குடிச்ச இது பண்ணதுக்கு அப்புறோ இத விட்டா சைட் எஃபெக்ட் வரு அப்டிங்கறத அதுக்கப்புறோ சொல்றாங்க பரவாயில்ல இப்பதா ஸ்டார்ட் டிங்கு அதனால இந்த சைட் எஃபக்ட் நா அக்சப்ட் பண்ணிக்கிறே லாங் டேஸ் நா எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறோ என்னால கண்டினியூ பண்ண முடியலன்னா சைட் எஃபக்ட் வந்தா எனக்கு ப்ராளம் நா இதே இப்பய ஸ்டாப் பண்ணிக்றே அப்டினு சொல்லிட்டு நா பிரேக் பண்றேன்னு சொல்லிட்டே
ஆ ஆ
அதுக்கப்புறோ எதாவது சொல்லி பாத்தாங்க பட் இருந்தாலு நா அத அக்செப்ட் பண்ணல வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு விட்டே ஏன்னா லாஸ்ட் ஃபஸ்ட் ஒரு மந்த்துக்கு மட்டும்தா ஃபை கேஜி ரெட்யூஸ் ஆச்சு அதுக்கப்புற லாஸ்ட் டூ மன்ந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கே ஜி ரெடியூஸ் ஆகவே இல்ல அப்புற எதுக்கு அத சாப்ட்டுட்டு
ஆமா
இப்போ நம்ம வீ நம்ம நம்ம வீட்ல நல்ல வருமானம் வந்து வீட்ல நம்மட்ட எக்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு போய் குடுக்கலா நம்ம வாங்கற சம்பளத்தல்லா அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புற நம்ம என்னத்த வச்சு குடும்பம் நடத்துறது
ஆமா
அதனால நா அப்டியே விட்டுட்டே
சேரி சேரி சேரி
அது ஆனா அந்த லே எங்க மேடம் சொன்னாங்க சோ இத வந்து நீங்க கண்டினியூ பண்றீங்களா பாத்து செய்யுங்க அப்டின்னு சொன்னாங்க ஏ மேடம்ன்னா என்னோட ஃப்ரண்ட்டு அப்டிதா இத கண்டினியூ பண்ணி அவங்களுக்கு நார்மலா இருந்தவர்களுக்கு பி சி ஓ ப்ராப்ளம் வந்துச்சு சோ நறைய சைட் எஃபெக்ட்லா அது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அதனால வந்து இத வந்து யூஸ் பண்ணிட்டா ஓகே கண்டினியூ பண்ணுங்க யூஸ் பண்ணலன்னா பிரேக் பண்ணிருங்க இப்பயே அப்டின்டாங்க
ம் ம்
அப்புற நானு பாத்தே ஒரு த்ரீ மந்த் பாத்தே நம்மளால மேனேஜ் பண்ண முடியல சரி ஓகே இது வந்து இப்ப அதுக்கப்புற சொல்றாங்க இது வெயிட் லாஸ் கெடையாது ஹெல்திக்கு எனர்ஜிக்கு அதுக்கு எதுக்கு ஹெல்திக்கு எனர்ஜிக்கு நா ஏ எதுக்கு செவன் தௌசண்ட்வியூ வேஸ்ட் பண்ணனு அதுக்கு ஹெல்த்துக்கு எனர்ஜிக்கா நறைய வீட்ல ஃப்ரூட்ஸோ கீர வெஜிடபிள் சாப்பிட்டாலும் எனக்கு ஹெல்த்து எனர்ஜியா வந்துடுமே
ஆமா
அப்டின் சொல்லிட்டு நா வந்து அத வேண்டான்னு சொல்லிட்டு அப்பற விட்டே அதிலருந்து தான் அவங்க பேசு அவங்க பேசுறது கூட கெடையாது ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்க பேசாம இருக்கிறதுக்காக வந்து நா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது மணி அப்படின்னு சொல்லிட்டு நா கண்டுக்கறதல்ல விட்டுட்டே
ம் ம் ம்
ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் எனக்கு அப்டிதா சர்ஜரின் சொன்னாங்க எங்கன்னா மதுரையில மதுரையில்ல வேலம்மா ஹாஸ் பிடல்ன்னு சொல்லிருக்கு நான்ப்ப எதுக்கோ ஒரு ட்ரீட்மெண்டக்காக அங்க போயிருந்தே நானு அப்போ வந்து அந்த டாக்டர் வந்துட்டு எனக்கு வந்து அவர் ரெஃபர் பண்ணாரு இங்கல்லாம் ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம் ஆஃபர்ல வரும்போது நா உங்களுக்கு கால்பர் பண்றே அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பிஃப்டி தௌசண்ட் பக்கொ பே பண்ணா போதும் அப்டியெல்லாம் சொன்னாங்க சோ நா வேணா
சிஸ்டர் டைம் முடிஞ்சி இருங்க நா கால் பண்றே
ஆ பண்ணுங்க